ஹலோ வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லருக்கோ
உம் உம் நானு நல்லா இருக்கே நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு மா
என்ன சமையலுமா
சமையல் பருப்பு அவிச்சி பருப்பு சாம்பார்
உம்
சாதம் சாம்பார் பின்ஸ் பொரியல்
உம்
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா வந்து நூக்கல் கொழும்பு நல்ல வதக்கி ட்டு சும்மா தேங்கா துருவி போட்டு வதக்குற மாரி பண்ணுவாங்கல்ல கெட்டியா அது மாரி க தூளுப்பு போட்டு
ம்
கெட் ட்டியா சும்மா பொறியில் பண்ற மாரி பண்ணி அதுல தண்ணி ஊத்தி மெளகாதூள் போட்டு
ம்
ம்மா வெச்சிருவாங்க தக்காளி போட்டு அவ்வளோதா
ம்
சாப்பாட்டுக்கு பெசஞ்சுக்குனு வெண்டக்கா கொஞ்சோ வறுத்து வெச்சிருந்தாங்க பொறியில
ம்
அது சாப் டு வா வெண்டைக்காய் ஒடம்புக்கு நல்லது தானே
ம் ஆமாமா
நல்லா பொறியில் கொஞ்சோ அது கொஞ்சோ வெச்சுன்னு சாப்ட்டோ
ம் சரிமா
விரும்பி சாப்ட்டாங்களா
ஆ சாப்ட்டாங்க வெண்டக்கா பொறியல் எப்புடி செய்றீங்க நீங்க
வெண்டைக்கா பொறியல்லும் ஈஸிதா பொறியில் வெண்டைக்கா எல்லா நல்லா கழுவிட்டி தொடச்சி
ம்
சுத்தமா மெல்லிசா நறுக்கி வெச்சுக்குவோம்
ம்
அப்றமா கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கல்லப் பருப்பு சின்ன வெ ங்காயோ இந்தா கொஞ்சோ நெறையா ஒரு அவ்ளா எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயோ ஆட் பண்றது ரொம்போ பிடிக்கூ எங்குளுக்கு இல்ல அவசரத்துக்கு செய்யணுனா பெரிய வெங்காயமு சேத்துக்குவோ அவசரத் துக்கு ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மெல்லிசா நறுக்கி
ம்
ஒரு ஒரு மூடி தேங்கா துருவிரு வேண்டித்தா
ம்
தேங்கா ஒடச்சு துருவி வெச்சுக்குணு பக்கத்துல
ஆ சரி
அப்றமா எண்ண ஊ கடாய் வெச்சி அடுப்பு மேல எண்ண ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டு
செரி
கொஞ்சோ மெல்லிசா நறுக்கி வச்சுட்டு அதுல போ கருவேப்புல போட் டு கருவேப்பல வந்து எல்லாத்துக்குமே போட்
வெண்டக்கா மட்டூ வதக்கி எடுத்துக்கோ மாட்டிங்களா தனியா
கி தா வதக்கி வச்சுக்குவோ தனியா
ஆமா ஆ அத வதக்கி எடுத்துருணு இல்ல தனியா அதுக்கப்றமா தானே நம்ம எண்ண தாளி ச்சி வெங்காயோ அதெல்லா போட்டு செய்வோ
ஆமா ஆமா நா சரியா சொல்ல வ ரே நீங்க கேட்டீங்கன்னு அவசரமா சொன்னே அதெல்லா எடுத்து வச்சுட்டு பூண்டு ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு உரிச்சு வச்சிக்கின்னு அந்த வா கட் ம் வெண்டக்காய் வந்து ந ல்லா எண்ண விட்டு எண்ண மத்திரோ இல்ல கொஞ்சோ உப்பூ போடுவோ
உம்
உப்பூ கொஞ்சோ சேத்து அத நல்லா வணக்கணு
உம்
நல்லா கொஞ்ச பிரரைட்டா அந்த இது மேல என பசியோ அந்த பசியு போற மாதிரி நல்லா வதக்கிட்டு அத வச்சு கொஞ்ச அப்புறமா கடுகு போட்டு எண்ணெ ஊத்தி ஹலோ
உம் சொல்லுங்க
எண்ணெயையு கடுகு கருவேப்பிள்ளையு போட்டு வதக்கிட்டு உளுத்த பருப்பு கலப்பருப்பு போட்டு
ஆ
அ வெங்காயத்த போட்டு கொஞ்ச நேரம் வதங்கதுக்கு அப்புறம் அந்த வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் இருக்குது இல்லையா
ஆமா
நீ எடுத்து இதுலயே போட்டு கொஞ்ச இன்னு கொஞ்ச நல்லா வதக்கிட்டு தேங்காய் இருந்தா ஒரு முடி துருவி
கார மிளகா போடுவீங்களா இல்ல மிளகா பொடி போடுவீங்களா
போடுவோ நானு லைட்டா மெளகா பொடி தூவிட்டு ட்ட எல்லா எடத்துலிமே பரவிடுது ஆமாம் மெளகாய் எங் எங்க ம வந்து மெளகாய் மாத் ந்த கிழ்லப்போடுவே ஏனா பசங்க தண்ணி எடுத்துட்டு சாப்பறதுக்கு
ம்
நான் செஞ்சா மெளகா தூள் போடுவே லைட்டா கொஞ்சோ மெளகா தூளு மஞ்சள் தூளு
ம் தேவையான அளவு உப்பு
கொஞ்சோ தனியாவு போடுவே ஜீர்ணசக்திக்கி அந்த வெண்டைக்காய வந்து கொஞ்சோ பச அப்பிடியே இருக்கு அதனால கொஞ்சோ ஜீரண சக்திக்கி கொஞ்சோ தனியா பொடியும் போடுவே
அப்டியா
அதுல் பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பாட்டுக் ம் சாப்புட்றதுக்கு நல்லாருக்கு அப்டியேவு சாப்புர்லா
ம்
அந்த மாதிரிதா செஞ்சு சாப்புடுவோ நெறையா
ம் சரிம்மா
ஆ
அ
அப்பறமா
ம் சொல்லுங்மா எள்ளு சட்னியா
எள்ளு வந்து அடிக்கடி சாப்புடுங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ஆ எப்பிடி செய்யறதும்மா எள்ளு சட்னி
இதே மேரி புதினா சட்னி செய்யறோ இல்லையா
ஆ சின்ன வெங்காயோ உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு கருவேப்பல
பருப்பு வகைகள்ல்லா கொறைச்சிக்குணு பருப்பு வகையெல்லா கொறைச்சிக்கிட் விட்டு தனியா வந்து பொடி பண்ணிர்ன்னு
ம்
ரெண்டு காஞ்சு மெளகா வச்சுக்குங் அதுல வறுத்துட்டு போட்டுக்கலா
ம்
இன்னு கொஞ்சோ சேத்துக்கணு
ம்
இந்த இந்த எள்ளு சட்னிக்கு மத்துரே இந்த மாரி தா நம்மா கா ஒடச்சக்கல்லேல்லா போட்டு சட்னி செய்றோமேய் இட்லிக்கி தோசைக்கி
ஆமா வறுத்த கடல ஆ
அதே மாதிரியே அந்த வறுத்த கடலைக்கு பதிலு
ம் எள்ளு
எள்ளு வறுத்து வறுத்துட்டு அதுல போட்டுக்கிட்டு கெளரிக்கணு அதான் ச்சு இட்லி தோசைக்கு வச்சா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த கசகசா போட்டு சட்னி அதெல்லா ஒடம்புக்கு நல்லது நல்லா சாப்புட்ணு வயித்துல புண்ணு அது இல்லாம இருக்குற்துக்கு
ஆ
இப்ப எங்க இங்க இப்பக்கிருக்க ஜனங்க சரியா சாப்பட்றதே இல்ல அந்த காலத்
ஆமா ஆமா எள்ளு சட்னி எல்லா நாங்க செஞ்சது இல்ல ட்ரை பண்ணி பாக்குறோ இனிமேல்
மொதல அதெல்லா செய்யுங்க பசங்களுக்கு ஒடம்புக்கு நல்லது உரிக் தி ரொம்பா இது மாதிரி அந்த எள்ளு உறுதியா ரொம்ப
ஆ சரி சரி
ஆமா அதுனால அது ருசிச்சு சாப்ட்டு பாருங்க டிஃபன்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுங்க
டிஃபனுக்கு காலை உணவுக்கே யூஸ்
ஆ காலை உணவுக்கு டிஃபனுக்கு இட் இட்லி தோச
ஆ
சப்பாத்திக்கி சாப்டதுல்ல நா இன்னோ இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்டா இருக்குது
ம் எள்ளு சட்னி சரி செரிங்மா
பா
வேற என்ன பெசுலா செய்வீங்க
பெசலாலா இதுதா செய்வோ அந்த காலத்துல தாத்தா பாட்டி செய்ற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு எனக்குண்ணோ
ஆமா
கொழம்பு செஞ்சு எங்க பாட்டி வந்து வெல்லம் போட்டு செய்வாங்க
வெல்லோ
போட்டு செய்வாங்க அத நா விரும்பி சாப் சாப்டுவே எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ
காலத்துல இப்ப செயகாதுப்ப என்ன நல்லா
ம் வேர்கடல வருத்து இடிச்சு போட் போட்டு தேங்கா துவையல் போட்டு செஞ்சாவே நல்லா இருக் ம் பாவக்கா பாகற்காய் கொ ஆமா
பாட்டி அந்த மாரி செய்ய மாட்டாங்க வெல்லத்த ஆ கா பாவக்காய்யோட கொஞ்சோ வெல்லோ சேத்துக்குகோங்க கொழம்புல ஆ ஆனா அதுவு நல்லாதா இருக்கு எனக்கு அந்த காலத்துல்லா சாப்பிடுவோ அது ஒரு ரகமா நல்லா நல்லா இருக்கு சாப்படுவே ஆ
அப்படியா நல்லா பாட்டி தாத்தா சமையல எல்லா சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க உம் எங்களுக்கு அந்த மாரி கொடுப்பன இல்ல தாத்தா பாட்டி எல்லா யாரு இல்லை எனக்கு
ஓ சந்த வந்துச்சுன்னா செவ்வாகிழம வந்துச்சுன்னா பொறி வாங்கிட்டு வந்து வா தாத்தப்பாட்டி எங்களுக்கு
ஆ
அந்த காலத்துல பத்து பீஸா இருக்குமே
உம்
பத்து பீஸா கொடுப்பாங்க குச்சி கிழங்கு வாங்கி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு
உம்
காலமானா வாரத்துல ஒரு நாள் சந்த பண்ணுவாங்க அப்போ
ஆ
அந்த மாரி தாத்தா சாப்பிடுவாரு ஞாயித்துக்கிழமனா கறி எடுத்துன்ட்டு போய் கறி எடுத்துன்னு வந்துவாங்க டிங்கு டிங்கன்ன எடுத்துட்டு போய் டவல்ள வச்சு மேல் துண்டு போட்டுக்வாங்க இல்லையா
ஆ
மேல் துண்டுல கறி வாங்கி கட்டி எடுத்துன்னு வருவாங்க
ஆ
இ பாப்பா கடைலிருந்து
அந்த காலத்து சமையலே வேறதா ஆ இந்த காலத்து சமயலே வேற
டேஸ்டே இல்ல
ம்
பண்றதுல்ல இப்ப இருக்கிற ஜனங்க அந்த மாரி சுறுசுறுப்பா சீக்கிரமா பண்ணுன்றதுனால மிக்சியில் தட்டி டபக்குன்னு போட்டு டபக்குன்னு எடுத்து டபக்குன்னு செஞ்சுட்டாங்க இப்பவும் டேஸ்ட் இருக்குது இல்லாம்ல அத விட டேஸ்ட்லா செய்யறாங்க இப்போ
உம்
அந்தாலு அந்த பழைய ஆ இது இல்ல இப்போ
ஆமா
குக்கர்ல வைக்கிறதுனாலயு என்னவோ தெரியில அந்த கேஸ்ல வைக்
எல்லாமே மருந்து போட் டு விளையற காய்கறிகள் ஆயிடுச்சு எதுவுமே இந்த காலத்த ப்ப உணவு வந்து சரியே இல்ல ஸ்டரன்ரத் இது எல்லா இல்ல சக் த்தியான பொருட்களா இல்ல
ஆ அந்த டேஸ்ட் மாரி இப்ப இல்ல
அந்த காலத்துல எருவு இந்த மாட்டு எருவு அது போட்டு வள ப்பாங்க இந்த காலத் த்துல மருந்து போட்டு நாளை நாளைக்கு நல்லா காய் வ ற மாரி செஞ்சடுறாங்க
ஆமா டேஸ்ட் இருக்குது சைம் டூ ரிலீஸ் செய்யறாங்க அதே மாதிரிதா அத விட இன்னும் எக்ஸ்ட்வா பண்றாங்க ஒன்னும் பொண்ணும் வர நாகரீகமா எல்லாம் எடுத்து வச்சுக்கு பக்கமா வச்சுக்கன்னு எல்லா ரகமா போட்டு செய்யறாங்க
ஆமா
இருந்தாலும் அந்த இயற்கை வந்து காய் வந்து பிரரெஷா செடில புடிங்கிட்டு வந்த உடனே சாப்பாடு செய்யறவ அந்த விதமே வேற மாத்
உம் அ அந்த காலத்துல அப்போதைக்கு காய் செடியில எடுத்து பறிச்சு அப்ப யா அப்டியே செஞ்சு சாப்டுவோ இந்த காலத்துல வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு செஞ்சு சாப்பிட்றோ அந்த காலத்தலோட இது இந்த காலத்தில்ல தோட இது ஸ்டென்த் யாருக்கும் இருக்குறதுல பசங்களுக்கு
ஆ அ
மனுசங்கள மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு சரியா ஸ்ட்ரென்துன்றது இல்ல
அந்த ருஷி கூட கிடையாது அப் பல்லா சோளக்கதுறு எவ்வளோ டேஸ்டா இருக்கு இப்போ
ம்
வாங்கி பாத்தா நாரு அது வே என்ன காரணோன்னு நெனச்சா அது ஃபிரிட்ஜில வச்சு அங்க வச்சு இழுத்து லேட்
ம்
பத்து வகையா பத்து நாள் கழிச்சு அது வேக வச்சு குடுகுற்னால அந்த டேஸ்ட் கொறஞ்சே என்னமோ தெர்ல இப்ப வந்துட்டு இப்போ இப்போ ஸ்வீட் காரோன்னு புது விதமா ஒண்ணு ஆரம்பிச்சு அத எத்துன்னு வந்து வித்துனுகுறாங்க வித்துன்னுக்கிறாங்க
ம்
ரகரகமா தயாரிக்கிறாங்க இல்லன்னு சொல்லல பப்பாளி கூட ஸ்வீட் டே இருக்குறது தனியா ஸ்வீட் இல்லாதது தனியா ம் ம் வாட் ஆப்பன் இந்த மாரி ரகரகமா வரும் து இப்போ
ஆமா
ஆனாலு அந்த பழைய காலத்து இது ருசி கிடைக்குல இப்ப ருசியா வ ப பப்பாளி பழமே ருசியா வர்றதுக்குன்னே கொஞ் தயாரிக்கிறாங்க ருசியாவும் இருக்குது
ஹைப்ரிட்டு பழன்னு சொல்றங்க அது
ஹைபிரட் எல்லா ருசி கிடையாது
ம் நாட்டு பழம் தான் ருசியா வரும் ம்
க்கிரங்க அந்த மாரி எல்லா
ம்
ம் அதனால அப் இப்போ வலும் கூட இப்போ ரொம்ப வலுவா இரு இருக் வலுவ் குறையுது ருசியும் கொறையுது ஆயுஷ ரு கொறையுது அந்த காலத்து இயற் கை சாத சாப்பாடு மாதிரி இப்பவும் கம்மிதா இருந்தாலும் இயற்கையுடைய வலுவ் இப்ப இல்லன்னு நனைக்கிறே
ஆமா எண்பது வயசு ஆள் ளுங்க இ அப் இந்த காலத்து எண்பது வயசு ஆளுங்க நல்லா இருக்காங்க இந்த வயசு ஐம்பது வயசு சல்லா அதே மாரி ஆயிறாங்க
கால் வலின்றாங்க கை வலின்றாங்க ஆமா நடக்க முடில கண்ணு வேற டனே ரிப்பேர் ஆகுதுன்றாங்க
கண்ணு தெரில இப்பவே ஆமா படிக்கிற பசங்களுக்கே கண்ணாடி போட்ற மார்
ஆ ஆமா மூணு வயசுக்கே கண்ணாடி போட்றாங்க ஏழு வய்சு கண்டாண்டி போட்றாங்க
ஆ ஆமா அந்த காலத்துக்காரங்க யாரு கண்ணாடி போட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு ஒரு சிலர் தா
ஆமா ஒரு அம்பது வயசுக்கு மேலதா போட்டுட்டு இருந்தாங்க கண்ணாடி இப்ப ஏழு வயசுக்கு மூணு வயசுக்குல்லா பாட ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஹெல்து ரொம்ப கம்மியா இருக்குது
ம் கண் பார்வை கெட்ட பார்வை இல்ல துர
ஆமா அதல பதர கோ வேல மேல வேல வேலன்னு சுத்துறாங்க இயற்கையான சாப்பாடு நிம்மதியா உக்காந்து சாப்படுறது கெடையாது
ஆமா
அறக்க பறக்க போடுறாங்க அதனால எப்படி சாப்பறாங்கள இல்லலைன்னு கூட தெரில நல்லபடியா
ம்